ஹலோ ஹலோ நல்லாருக்கீங்களா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாலா போனே பண்ல அதா நானே பண்ணங்க
க்கு என்னயா பண்றது வேலையே சரியா இருக்கு வீட்ல இருக்கற வேலையு சரியா இருக்கு அதுக்குள்ள திசீஸ் வேற ரொம்ப உடம்பு போட்ட ரீசன்டா என்ன பண்றதுன்னே தெரியலங்க என்ன பண்றதுனே தெரியல அப்புற பாத்துட்டீங்கன்னா ரொம்ப உடம்புங்க ரொம்ப வெயிட் போட்டுட்டே ச சாப்பாடு வந்து கம்மி பண்ணி பாத்துட்டே எல்லாமே பண்ணி பாத்துட்டேங்க என்னால ரொம்ப சு சுத்தமாவே முடிய மாட்டேங்குது என்ன பண்றதுனே தெரிலங்க
ஜிம்முக்கு போலா இல்லைங்க நாலா ஜிம்முக்கு தாங்க போயிட்டு இருக்கே
ஜிம் வந்து ஸ்டார்டிங்கு காசுல்லா ஆகாதுங்களா அந்த அளவுக்கு
அமௌண்ட் என்னங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாரி கேப்பாங்கங்க அவ்ளோதாங்க
ஓகே ஓகேங்க
நா போயிட்டுக்குற ஜிம்க்கே வரீங்களா இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்ளே நல்ல ஜாலியாருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லா இருப்பாங்க ஒர்க் அவுட் பண்ற கம்ஃபர்டா இருக்குங்க
லேடிஸ் மட்டுங்களா இல்ல ஜென்ஸ் மட் ஜென்ஸுங்களா
ரெண்டு பேருமே இருப்பாங்க லேடிஸு இருப்பாங்க ஜென்ஸ் இருப்பாங்க ஜிம்ல
லேடிஸ்சோட தனி கபார்டமெண்டா இருக்க மாட்டாங்களா
ஆஹா அந்த மாரிலா இல்லைங்க ஜிம்ங்கிறது பொது யூசஸ் தா எல்லாருக்குமே அவல்ல அப்பெல்லா இல்ல தனித்தனியாலா இல்ல
கம்ஃபட்டா இருக்குங்களா அது உங்களுக்கு சங்கடமா இருக்காதுங்களா இதெல்லா நெனச்சுதா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஜிம் ஜிம்மு போறத பத்தி நெனச்சு
அதெல்லா ஒண்ணு இல்லைங்க அவங்க தனியா ஒர்க்கொட் பண்ணிட்ருப்பாங்க ஹெவியா பசங்க நம்ம ஒரு புஷன் தனியா நின்னு ஒக்கட் பண்ட்டு போகவேண்டியது தா அந்த மாரல்லா அவ்ள தாங்க அதெல்லா நெனைக்க கூடாது ஈசி தாங்க ஒர்க் அவுட் எல்லா ஒண்ணு பெருசால்லா இல்ல இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலு பாத்தீங்கன்னா இப்ப பெல் லி பேட் தா அதிகமா இருக்கன்னு சொல்லி ஜிம்முக்கு அதிகமா வர்றாங்க நெறைய பேரு அவங்க எல்லா பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டு கண்ட்ரோலு ஆயில் கம்மி பண்றது அப்பற எல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சோ ஒர்க் அவுட் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும்னா சீக்கரோ வெயிட் லாஸ் பண்ணலா அப்ற பாத்தீங்கன்னா இந்த வெயிட் கெயின் பண்றதுனு சொல்லி சில பசங்க வருவாங்க பொண்ணுங்களு வந்திருக்காங்க அவங்களா நல்லா சாப்ட்டு இந்த பீனட் பட்ரு முட்ட அந்த மாரில அதிகமா முட்ட சீக்கரோ கொஞ்சோ வெயிட் கெயின் ஆவாங்க
இல்ல இப்ப வெயிட் கொறைக்கிறதுக்கு தானாங்க ஜிம்முக்கு வருவாங்க வெயிட் கெயினுக்கு வருவாங்களா
ஒ சில பேர் என்னடத்த என்னோட தம்பிலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பா அவ வயசு பாத்தீங்கன்னா பத்தொன்பது இருவது வயசு ஆயிருச்சு பாத்தீங்கன்னா அவ நாப்பது கிலோ அவ்ளவுதா இருப்பா சம்திங் அவல்லா பாத்தீங்கன்னா இப்ப ஜிம்முக்கு போய்தா நல்லா சாப்டு பாத்
ஆ
இருக்கா ஒரு ஒன் மன்த்ல பாத்தீங்கன்னா
ஓ பரவால்ல பரவால்லைங்க
ம்
அப்றோ இது என்ன மாரி ஒர்க் அவுட்லா இருக்குங்க
என்ன நம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து புதுசு பாத்தீங்கன்னா எனக்குல்லா பாத்தீங்கன்னா சைக்கிளிங் தா குடுத்தாங்க ஸ்டார்டிங்ல அப்றோ இந்த ஜம்பிங்கு ஜம்பங் ஜாக்ஸு அந்த மாரல்லா குடுத்தாங்க அப்றோ ஸ்கிப்பிங் பண்ணனு ஒரு நாளைக்கு தௌசண் ஸ்கிப் பிங் பண்ணனு நல்லா சைக்கிள் ஓட்ட சொல்லுவாங்க சைக்கிள் ஓட்டணு ஹெவி ஒர்க் அவுட்லா வெயிட் லாஸ்குலா இல்ல நம்ம ஹோம் ஒர்க்அவுட் மரிதா அங்கயு போய் பண்ண போறோ அந்த மாரிதா இருக்குனு வைங்கள
செர் நீங்க ஜிம் பெஸ்டுன் நெனைக்கிறீங்ளா இல்ல வீட்ல இருந்தே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொறைக்க முடியுமோ நம்மனால கன்ஃபாமா கொறைக்க முடியு வீட்ல இருந்துட்டு ஃபுட் எல்லா கரிக் பண்ணிட்டு இல்ல ஜிம்முக்கு போனா கொஞ்சோ நல்லாருக் கு நம்ம போ கண்டிப்பா போயிட்டு இருந்தோ அப்டினு நினைக்கிறீங்ளா
இப்ப பாத்தீங்னா வீட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணலா ஆனா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு சரி நம்ம ஒரு நாள் லைட்டா சாப்டுவோ ஒரு நாள் ஹெவியா சாப்ட்ருவோ தெரியாம அப்ப பாத்தீங்கனா பாடி பேலன்ஸ் ஆக ரொம்ப கஷ்டப்படு அதாவது பாடி லூஸ் ஆயிடு வீட்ல இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணனு நெனச்சோம்னா தொளதொளனு ஆயிரு பாடி இதுவே ஜிம்முக்கு போயி வெயிட் லாஸ் பண்ண நெனச்சோம்னா கொஞ்ச ஃபிட்டா இருக்கலான் வைங்ளே ஒர்கோட்லா பண்றனால தம்பில்ஸ் தூக்குறனால பாடி கொஞ்ச ஃபிட்டா இருக்கு நம்மளுக்கே ஃபுல்லா வரு எனர்ஜிடிக்கா இருக்கு ஜிம் போய் டு வந்தம்னா எனக்கு தெரிஞ்சி ஜிம்மு தாங்க பெஸ்ட்
ஓ செரி செரி ஓகே ஓகேங்க இப்ப வந்து பாத் துட்டீங்கன்னா ஸ்டாட்டிங் வந்து நீங்க என்ன சொன்னீங்க எவ்ளோ சொன்னீங்க எனக்கு புரியல
இப்பாத்திங்கனா ஆறு மாதத்துக்கு பாத்திங்கனா ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் தா வருங்க ஆறு மாசத்துக்கேவு
அப்போ ஒன் மத் மட்டு பிரிச்சா எவ்வள வரு ஒன் மன்த் மட்டு பிரிச்சா
ஒன் மன்த்துக்கு பாத்தீங்கனா தௌசண்ட் ஹெய்ட் ஹண்ட்ரட் அந்த மாரி தௌசண் குள்ள வருங்க
ஓகே ஓகேங்க இப்ப பாத்துட்டீங்கனா ஜிம் ஷூட்டு இந்த மாரிலா ஏதாது வாங்கணுங்ளா
இது நட்சு சாப்ட சொல்லுவாங்க நட்ஸு ஓட்ஸு கண்டிப்பா ஓட்ஸ் இருக்குன் சொல்லுவாங்க பாத்தீங்கனா இப்ப காலையில ஒரு பவுல் ஓட்ஸ் எடுத்துக்கணு அதுல மாதுளப்பழ ஜியாசீசு வாழப்பழ அதெல்லா போட்டு சாப் சாப்புலா ஒரு பவுல் ஃபுல்லா சாப்லா ஃபில்லிங்கா இருக்கு கொஞ்ச ஒரு பதினொரு மணிக்கு பாத்தீங்கனா ஒரு ஒரு ஆரஞ்சுபழ சாப்பில்லா ஆரஞ்சு பழ இல்லனா வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்துக்கலா வாட்டர் மெலனு சாப்பில்லா மோஸ்லி அப்புற மத்தியான லஞ்சுக்கு பாத்தீங்கன் வைங்க கொஞ்சமா லைட்டா சாப்பாடு ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் சாப்பாடு எடுத்துக்கணு அப்புற பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல கேரட்டு பீன்ஸு அப்புற பாத்தீங்கனா இந்த பச்ச பயிறு அதெல்லா நீங்க அதிகமா எடுத்துக்கணு அதுலதா ஃபைபர் அதிகமா இருக்குன் சொல்லுவாங்க அதிகமா எடுத்துக்கணு அப்புற பாத் தீங்னா நைட்டுக்கு பாத்தீங்னா ஒரு ச ஒரே ஒரு சப்பாத்தி ஒரு மூணு எஃகு அந்த மாரி எடுத்துக்கிட்டா சீக்கிர வெயிட் லாஸ் பண்ணிலாங்க
ஓகே ஓகே பரவால பரவால்லங்க நல்ல டிப்ஸ் குடுக்குறீங்க நா எனக்கு போணுனு ஆசதா ஜிம்முக்கெல்லா ஆனா வந்து சரி இந்த மாரி எனக்கு ஒரு டவுட்டா இந்த மாரி சரி ட்ரெஸ் கோடல்லா எந்த மாரிங்க
நம்ம கம்ஃபர்டபிலுக்கு என்ன தோணுதோ அத போட்டு போயிக்கலா ஃபேண்ட் டீஷட்டு ஏன்னா அங்க போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்லலைங்க டீஷர்ட் பேண்டட் தாங்க நார்மலு
நல்லா இருக்கு இல்லீங்களா செரி செரி ஓகே டிரக்கு வாங்கிக்கலா ட்ராக்கோ ஒரு டிஷர்ட்டு இல்லிங்களா
ம் அந்த மாதிரி போட்டுக்கிடா கூட நம்ம கம்ஃபர்ட் தாங்க அவ்வளோதா
ஓகே ஓகேங்க அப்புற வந்து பாத்துட்டீங்கன்னா ஜிம் எத்தனை மணி காலையில போலாங்களா ஈவினிங் போலாமா இல்ல நம்மளுக்கு கடைக்கிற டைமுக்கு போலாங்களா எப்ப வேணா போயிக்கலாமா ஒர்க்கு வீட்ல எல்லா கெழந்தைங்கல்லா பாத்துட்டு ரொம்ப கஷ்டோ எப்டி பண்றதுனே தெரியல இப்ப சப்போஸ் செய்ற மாரி இருந்தா ஓகேவா உங்களுக்கு
இப்ப பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஃபைவ் தேர்ட்டி அந்த மாரி ஓப்பன் பண்ணுவாங்க காலையில ஒரு மணி வரைக்கு ஜிம் இருக்கு மதியானோ அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு உங்களுகெப்ப ஃப்ரீ டைமு இருக்கோ அப்ப கேக்கலா அதுக்கப்புற உங்களுக்கு பகல் டைம் இல்னா ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் பைவ் ஓ கிளாக் ஓபன் பண்ணுவாங்க நைட்டு ஒன்பது மணி வரைக்குமே ஜிம் இருக்கு உங்க எனக்கு எனக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் தாங்க பெஸ்ட் ஏன்னா காலையில நம்ம ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்பணு பசங்களையு ஸ்கூல் அமிச்சு விடணு கால டைமிங்கே இருக்காதுங்க வீட்டு வேலயே சரியா இருக்கு இதெல்லா பண்ணி முடிச்சட்டு ஈவினங் ஒரு ஈவினிங் ஒரு நம்ளுக்கா ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதுங்க போயிட்டு வந்துடலா
கரெ கரெக்ட் தாங்க நீங்க சொல்றது பாக்குறங்க எங்கயங்க எனக்கு வந்து வீட்டுல கேட்டு பாக்குறே அவரு அனுப்ச்சுறாரான்னு தெரியல ரொம்ப நாளா ஜிம் எலாம் போயி நம்ம ஓவரா இது அ ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து ஒடம்ப ஃபிட்டா வச்சுக்கணு அப்டின்னு சொல்லிட்டு ஆ சைதா நா எடையில கூட ட்ரை பண்ணியிருந்தேங்க வெயிட்லாஸ்ங் கூட நா ட்ரை பண்ணியிருந்தே எப்டி பாத்தீங்கன்னா காலையில வந்து எந்திரிப்பே காலையில எந்திரிச்சுட்டு என்ன பண்ணுவே காலையில எந்திருச்சு என்ன பண்ணுவே நானு வேலைக்கு அமிச்சு விட்டுட்டு ஒரு ஒன் வர் வாக் கிங் போவே ஒன் அஹவர் போக முடிலானா ஹாப்னவர் வாக்கிங் போவே ஹாப்ன்வர் வாக்கிங் போயிட்டு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி இல்ல ராய்க்களி அந்த மாரி சாப்பிடுறதுங்க கொஞ்சதா எடுத்துக்கறதுங்க அப்புறம் முட்ட ஒரு முட்ட அந்த மாரி எல்லா எடுத்துக்குவாங்க அப்புற மதியத்துக்கு நீங்க சொல்ற மாரிதா கொஞ்சமா ரைஸு காய்கறி ஜாஸ்தியா அப்புறோ முட்ட சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுங்க நைட்டுக்கு அதே மாதிரிதா ரெண்டே ரெண்டு சப்பாத்திங்க அப்புற எடையில வந்து தண்ணி ஃபுல்லா குடிச்சுட்டே இருக்கறங்க அப்புறோ எடையில எடையில பசிக்கும் போது ரொம்ப கம்மி பண்ணிட்ட இல்லங்க திடீர்னு சாப்பாடு அதனால எடையில எடையில பசிக்கும் போது வெள்ளரிக்காயு கொய்யாப்பழமு சாப்பிடுவேங்க அவ்வளவுதா சாப்பிடுவே ஆனா ஓகே தாங்க ஆனா இந்த மாரி டயட் ஃபா ஃபாலோ பண்ணும் போது லைட்டா ஒரு தலை சுத்தலு ஒரு டயர்னஸ் நல்லாவே தெரியுதுங்க எப்டித மெயின்டென் பண்றதுமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இது தெரியுங்களா
வாட்டரு தாங்க அதிகமா எடுத்துக்கோ ஏன்னா நம்ம சடனா சாப்பாட கம்மி பண்றோல அப்புறம் இந்த சப்ஜா சியாசிசா அது மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நல்லா இருக்கு கொஞ்சோ கேரா இல்லாம இருக்கு அதுவு இல்லாம அந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லீங்களா அத எடுத்துக்கிட்டே இருக்கணு ஏன்னா திடீர்னு நம்ம பாடியில பிளட் ப்ரஷர் கம்மி ஆகுதுல்ல சோ அதனால நம்ம அந்த மாதிரி தலை சுத்தல் வரும் அந்த மாரிலாம் கொஞ்சம் கேரா இருக்கும் அதிகமா ஒர்க் பண்ண முடியாது ஸோ அந்த மாரி இருக்குணு வைங்களே
ஆமாங்க நீங்க சொல்றது கரேட் தான் எனக்கு அதே மாரிதாங்க இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு திடீனு வந்து நான் சா பாடு வந்து ஒரு வேகத்துல வந்து குறைச்சிடறேன் குறைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாரி தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் ஓகே தான் ஆனா இதுல சாப்பாடுங்கிறோம் இடையில எடையில பசிக்கும் போது அது இது ன்னு சாப்பிட்டுதான் இருக்கே ஸ்நாக்ஸ் சுத்தமாவே அவாய்ட் பண்ணிட்டேன் இருந்துமே வந்து எனக்கு குறைஞ்சுது வெயிட் எல்லாம் லாஸ் ஆச்சு ஆனா அவ வந்து ரொம்ப கை கால்லெல்லாம் ஓஞ்சு போகுது வழியா குதுங்க என்ன பண்றதுனே தெரியல
அதுக்குத்தான் சொல்றது நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாரி எதுவுமே உங்களுக்கு பண்ணாது வெயிட் லாஸ் பண்ணும் போது எந்த மைண்ட்ல அந்த மாரிலாம் டயர்டே ஆகாது கொஞ்ச ஃப்ரெஷா இருக்கும் ஜிம்முக்கு போயிட்டு வந்தீங்கன்னா
சேரி சேரிங்க ஜிம்ல பாட்டு கேட்டே நம்ம ஒர்க அவுட் பண்லாங்களா
ம் உங்களுக்கு ஃபோக்கஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சாங் கேட்டே ஒர்க்வுட் பண்ணலாம்
ஓகே ஓகே இப்ப எனக்கு வந்து எப்டின்னா காலையில நேரம் அந்த சா ரொம்ப டென்சனா இருந்தாலும் அந்த சாங் புடிச்சனு வச்சுக்கோங்க ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் சாங் கேக்கறது சாங் கேட்டுட்டே வந்து ஒரு ஒர்க் அவுட் லா பண்ணுனா சூப்பரா இருக்கும் முல்லுங்க
உம் சேரி சேரி சேரிங்க அதுவும் இல்லாம நீங்க டோட்டலா ரைஸ கம்மி பண்ணீங்கின்னு வைங்களே அது உங்களுக்கு கொஞ்சம் கேரிங்கா தான் இருக்கும் லைட்டா ரைஸு ஒரே ஒரு சப்பாத்தி வேன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸாடா இருக்கும்
இப்ப ச மதியன நேரம் சாப்பறது ரைஸும் ஒரு சப்பாத்தி கொஞ்சமா ரைஸு ஒரு சப்பா சாப்பாத்தி எடுத்துக்கலாமா தா ராளமா
ஓ தாராளமா எடுத்துக்கலாங்க அந்த தலை சுத்தல் மாதிரி வராம இருக்கும் கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும்
ஓகே ஓகேங்க சேரிங்க இப்ப மதிய நேரம் கொஞ்சம் சாப்பாடு இன்னிமே கொஞ்ச கம்மி பன்னிட்டு ஒரு சப்பாத்தி ஓகே தான நாங்க அவ்வள எடுத்துக்கலாம்ல்ல தப்பு இல்லைல நா வந்து என்ன நினைச்ச சாப்பாடு எடுத்துக்க இது பண்ண கூடது சப்பாத்தி எடுக்க கூடாது அப்படின் நினைச்சிட்டு இருந்தன் நான் ஆ இப்ப ஓகே எனக்கு கிளியர் ஆயிரு வச்சுங்க புரிஞ்சுது
சேரிங்க சேரி ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வைக்கிறேன்
ஆ சேரிங்க வைக்கிட்டுங்களா
ஆ சேரிங்க